ஹலோ ஹலோ
ஹலோ
ஆ கேக்குதா
கேக்குது நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நானு நல்லா இருக்கேங்க
லைஃப்லா எப்டி போகுது
எ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க
நா ஃப்ரீயா தா இருக்கே காலேஜ் படிச்சுட்ருக்கே நீங்க
அ நா ஹவுஸ் ஒய்ஃபுங்க
ஓ செரிங்க சாப்டீங்ளா
போட்ருக்கே
ம் ஓகே ஓகே
ஹலோ
ஆ கேக்குதா
ஆ இப்ப கேக்குதுங்க அது கொஞ்ச புளுடூத் பிராப்ள கொஞ்ச இதாயிருச்சு
ம் சாப்டீங்ளா
ஆமாங்க ரீசென்டா எங்கயாவ்து வெக்கேஷன் போனீங்ளா
இல்லங்க எங்கயும் போல வீட்லதா இருக்கே நெக்ஸ்ட் மந்த்துதா போகணு
சேரி சேரி காலேஜ்லே படி
ம் ஆமாங்க காலேஜ் முடிச்சிட்டேனா அடுத்து ஜாப் விஷயமா அடுத்தடுத்து அங்கங்க போயிட்டுதா இருப்பே சோ அதனால வெயிட் பண்ணிட்ருக்கே நீங்க என்ன பண்றிங்க
நா என்ன பண்றேங்க குட்டீச பாத்துக்கிட்டு அப்டியே லைஃப் போயிட்ருக்குங்க ரெண்டு குட்டீஸ் இருக்காங்க
ஓ சூப்பர் சூப்பர்
என்னங்க ஆ ஆமாங்க ஒருத்த வந்து ஸ்கூல் போறா ஒருத்த வந்து கொழந்தைங்க இப்பதா எட்டு மாச ஆகுது
ஓ சூப்பர் அப்ப வீட்ல ஒரே ஜாலியா இருக்கு ஃபன்னா
ஆ அதெல்லா கொழந்தைங்களோட ஜ செம்ம ஜாலியாதாங்க இருக்கு
எங்க வீட்லலா அப்டி இல்ல நா ஒரே பொண்ணு சோ அப்டிலா என்டர்டெயின்மெண்ட்டுக்குலா யாரு இல்ல அது நானு படிச்சிட்ருக்கேனா சோ அதனால படிப்போடியே போய்ட்டுருக்கு
ஒ அட ஓகே ஓகேங்க
ஆமா உங்ள மாரி இப்டி ஜாலியா கூட ஜாலியா இருக்கு எங்க வீட்டு பக்கத்துலயே அப்டி யாருமே இருக் க மாட்டாங்க சோ எப்ப பாரு படிப்பு படிப்பு அப்டியே போகுது ஆ ஆமாங்க
செரி செரி செரிங்க இப்பதா காலேஜ் முடிச்சிங்ளா இல்ல இயர்ஸ் ஆகுதுங்ளா
இல்லங்க இன்னு காலேஜ் கம்ப்ளீட் பன்ல இன்னு ஒன்னியர் இருக்கு கம்ப்ளீட் பன்னு தேர்ட் இயர் போக போறே
சேர் சேர் சேர் சேரிங்க எனக்கு வந்துட்டு ஊட்டி ரொம்ப ரொம்ப புடிக்குங்க
ஓ ஏ ஊட்டியா பிடிச்சிருக் உங்களுக்கு அவ்ளோ பிடிச்சிருக்கு
எங்க நம்ம போனதில்லிங்க புடிக்கு ஆ இந்த படத்துல இதுலெல்லா பாக்றோ இல்லிங்
ஓ
அந்த அந்த மாரி இதுல பாத்தா ஒரு ஊட்டிக்கு போகணுனு ரொம்ப நாள ஒரு கனவு மாரி போயிட்ருக்கு
ஏ கனவா வச்சிட்ருக்கிங்க போய்ட்டே வர்லால இதுல என்ன இருக்
எங்கெங்க மாத்துக்கட்ல குட்டிஸ் வந்துடுறாங்க
ஆமா நீங்க இதுக்கு முன்னாடியே போயிருக்கணு இப்ப மட்டு என்ன குட்டிஸ் கொஞ்ச பெருசானதுக்கப்ற போங்க
எ நானு ப்ளஸ் டூ படிச்சேங்க ப்ளஸ் டூ முடிச்சு கையோட ஒரு ஒரு ஒன் இயர் வீட்லதா இருந்தே கொஞ்சோ குடும்ப சூழ்நிலைகள்ல அப்டியே கொஞ்ச வேலைக் போய்ட்ருந்தே அப்றோ அந்த வேலைய முடிச்சுட் ட்டு அப்டியே எ ஒ கண்டினியூவா மே மாப்ள பாக்க ஆரம்பிச்சாங்க
ஒ காலேஜ்ல்லா நீங்க எது படிக்கலையா
இல்லங்க ப்ளஸ் டூ தாங்க படிச்சே அது அப்பா அதுக்குள்ள தவறிட்டாங்கன் சொல்லிட்டு கொஞ்சோ அ ம் ம் அமெண்ட் விஷயத் துல கொஞ்ச இதா இருந்தது அப்ற அதனால செரின்ட்டு நாங்க காலேஜ் போகாமா அப்டியே நிறுத்திட்டு வேலக்கு போனே அப்டி வேலைக்கு போயிட்ருக்கும் போது மாப்ள பாத்தாங்க அப்ற அப்டியே கல்யாணம் பண்ணி அதுலயாச்சு கேப் கெடைக்குமானு பாத்தா கல்யாணம் பண்ணி ஒடனே ஒரு பைய மறுபடி கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொ ரு பையேன்
ஐயோ லைஃப் ஃபுல்லாவே இப்டியே போய்ட்ருந்தா
ஆ அதாவ்து அவன பாத்து அவன வளத்தி அவன ஸ்கூலுக்கு அனுப்புனே அடுத்தது ஒரு பையெ இப்ப இன்னு இவ ஸ்கூல் போற வரி
அடுத்தடுத்து ஒங்க லைஃப் ஓடிட்டேருக்கே
ப்ப இவன பாத்தே இவன ஸ்கூலுக்கு அனுப்புன வாட்டி மறுப்டி வேற எதாவ்து பா வேற எதாவ்துனா கொழந்தைங்கள இல்ல அதுக்கு மேல அவுங்கள பாத்துக்கிட்டு அப்டி நவுந்து போனோம்னா சரியாருக்குங்க
என்னப்பா இது லைஃப்ஃப என்ஜாய் பண்ணணுன் நெனச்சா கூட எங்கருக்கு கேப் கெடைக்காம போய்ட்ருக்கே
ஏங்க லைஃப் என்ஜாய் பண்ணும்னா அதெல்லா மேரேஜ்க்கு முன்னாடி மட்டுந்தாங்க பண்ண முடியு
என்னப்பா இப்டிலா சொல்ட்றீங்க எனக்கு மேரேஜெல்லா இ ன்ட்ரெஸ்ட் வராமே போயிரு
அச்சோச் சோ அப்டியெல்லா இல்லீங்க எல்லார் வீட்லயு ஒரே மாரி இருக்கறது இல்லயா இல்லீல்ல
அதுவு கரெக்ட்டு தா எப்டி மேரேஜ் லைஃப் லா ஓகே தானே
அதெல்லா சூப்பருங்க அதெல்லா தப்புல்லா சொல்ல முடியாது
ஓகே ஓகே இல்ல பாக்கற எல்லாருமே மேரேஜா வேண் ணா பண்ணிராத பண்ணிராத அப்டின்றாங்க
அந்த மாரி எல்லா ஒண்ணு இல்லங்க மேரேஜ் லைஃப் அவ்ளோ கொடுமயானதெல்லா இல்ல எ தி நாம ஒரு இல்லெல்ல நீங்க ய உள்ளார வந்து பாக்காமே முடிவெடுத்தா எப்டி
ஆ இலா அனுபவப்பட்டவய்ங்க சொல்றாங்கல்ல மேரேஜா வேணா அ த்த கொடும நாத்தனா கொடும வேணாமா முடியாதே அப்டின்றாங்களே
அப்பிடியே பாத்தா எப்டிங்க ஜ ஜென்ரேஷ்ன வளத்திட்டு வர்றது நம்ப
நம்ப நம்ப பாட்டுக்கு ஜாலியா ஒர்க் போறோ வரோ ஃபேமிலி நம்ப ஃபேமிலி பாத்துக்கறே அப்டி
எதுக்கு ஆ அந்த வ வயதுக்குமே கூட ஒரு லிமிட்ருக்குல்ல இந்த நாள் வரைக்கு தா உனக்கு உண்டான ஒரு மரியாத இருக்கு ஒரு பெண் ங்கள்உண்டான மரியாதன்ரு க்கு அந்த குறிப்பிட்ட வயசுக் மேல போனா அதுக்கு ஒரு பேர் வச்சிருவாங்களே என்னங்க க க கண்டிப்பா ந அ நறையா பா பாக்கணுமுல்லைங்க மேரேஜ் பண்ணிட்டாலு கஷ்டொ தாங்க மேரேஜ் பண்லினாலு ஒரு ஒரு பேரு தா அத வந்து நம்ம ஆ நாம கொண்டு போற விதத்துல தாங்க இருக்கு
நா எனக்லா அப்பில்லா இல்லப்பா காலேஜ் ஸ்கூல் முடிச்சே ஸ்கூல் முடிச்ச கையோட காலேஜ் போய்ட்ருக்கே காலேஜு முடிச்ச கையோட ஒர்க்கு
ஓகே ஓகேங்க ஆ அதுதா ஒவ்வொர்த்திங்க லைஃப்ஃபு ஒவ்வொர் து மாரி இருக்கு வச்சுக்கோங்ளே இப்ப நம்ம கைலருக்ற அஞ்சு வெரலு ஒரே மாரிங்ளா இருக்கு எல் ப்ப எல்லாத் க்கு ஒவ்வொரு கையு ஒவ்வொரு பாத்து எடுக்கு அந்த மாரிதா நம் ம லைஃப்ஃபுமே சேரி
இப்ப அப்ப நீங்க காலேஜ் படிக்ணுன் நெனைச்சிருந்தா என்ன படிச்சிருப்பீங்க
ஆ காலேஜ் படிக்ல எனக்கு போலீஸ் ஆகணுன் ரொம்ப ஆசைங்க
ம்
அதா அது அதுக்கு தா நானு ரொம்ப பாடுபட்டே அப்பறோ அவ ஒடனே அப்பா எறந்த உடனே நம்ம கனவுகள் எல்லாம் அப்டியே கொஞ்சோ கொஞ்சமா இதாய்டுச்சு பினான்சியல் சப்போர்ட் யாரா இருந்து இருந்தா இல்ல ஆகுறதுன்னா ஆகலா இதுக்கு மேல நம்ம வந்து நம்ம வந்து இப்ப இருக்கிறது வந்து கிராமங் சைடு நமக்கு இதுக்கு மேல நாம போணுன்னு இ நெனச்சா வெளிய எங்க வேணாலு போலா தா
சுத்தி இருக்காங்கள எல்லாரு அவங்க சொல்லுவாங்க
ஆ அந்த ஒரு சுச்சுவேஷனுக்காக தா பாத் து செரின்னு சொல்லிட்டு செரி இதுக்கு மேல நமக்குன்னு சொந்த தொழில் இல்ல சொந்த தொழில் இருக்குதுங்க
ஒங்க என்ன பண்றீங்க
சயம் தான் தய்யோய எக்ஸ்ட்ரா ஃபார்மல்லா வச்சிருக்கோ நாங்க அதனால வந்துட்டு செரி இதுலயே ஓ அது குவா அங்க போய் சம்பாரிக்கிற வருமானம் இருக்கும் போது நாமயே அங்க போய் அடுத்தவங்க கை கீழே கை கட் டி இருக்கணு
உம் கரெக்ட் தாங்க சூப்பர் தா ஓகே ஓகே
இருந்துட்டே இ யூஸ் பண்ணிக்கிறதுன்னு வச்சுக்கோங்கலே
சேரி சேரிங்க
ச்ச ஊட்டி போக முடியாமல்லா ஒண்ணு இல்லைங்க இருந்தாலு அதுக் கானா ஒரு காலகட்டோ வரலன்னு வச்சுக்கங்க
உடுங்க உடுங்க அதெல்லா வந்துரு ஈசியா
வந்துரு நாவுனே இந்த இயர்கக்குள்ளார போலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோ
அதவிடுங்க பிளான் தா நடந்துரு பிளான் போட்டாலே நடந்துரு தான்னே
கண்டிப்பா ஆ அப்படிதா நெனைச்சிட்டு நாங்களு பிளான் போட்டிருக்கோ பாக்கலா நடக்கும் போது உங்க கிட்ட கன்பார்ம் இன்ஃபார்ம் பண்ற நா இந்த மாரி போயிட்டு வந்தேன்னு சொல்றே உம் இல்ல ஒருவேள அதுக்குள்ள நீங்களு மேரேஜ் ஆயிட்டுவீங்கலோ என்னுமோ
இல்லங்க அதுக்கெல்லா எனக்கு இன்னு மேபி இன்னு ஒரு த்ரீ இயர்ஸ் இருக்குங்க
அது சேரி சேரி சேரிங்க
ஒன் இயர் இன்ன காலேஜ் கம்ப்ளீட் பண்ணு இன்னு டூ இயர்ஸ் ஒர்க் போகணு கொஞ்சோ எங்க வீட்லயு அம்மா மட்டு தா இருக்காங்க இல்லங்க வீட்டுல இருந்தா படிக்கிற அம்மா அம்மா மட்டு தா இருக்காங்க அப்பா இல்லையா எனக்கு அதனால நா படிச்சு கொஞ்சோ ஃபேமிலிய ரன் பண்ணி விட்டாதா எங்க எங்க ஃபேமிலிலிக்கு ஒரு ஒரு மரியாத இருக்கு ஆ அதனால மேரேஜ் பத்திலா உம் அதுவு கவர்மெண்ட் கால் லேஜ்ல கூட படிக்க வைக்காம பிரவேட்ல படிச்சு வச்சுட்டு இருக்காங்க சோ அவங்க கஷ்டத்த புரிஞ்சி நானு படிச்சு அவங்கள ஒரு செட்டில் பண்ணி விட்டு போனா அவுங்களுக்கு மரியாதயா இருக்கு எனக்கு ஒரு பிள்ளையா மரியாதையா இருக்கும்ல்ல அதனால படிச்சட்டு இருக்கே கஷ்டப்பட்டு படிக்கிற நானு எக்ஸாம்க கவர்ன்மெண்ட் எக்ஸாம்கெல்லா பிப்பேர் பண்ணிட்தாங்க இருக்கே எல்ல எக்ஸாம்க்கு
பரவால்ல பரவாயலைங்க என்ன ஒர்க்குக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க
எனக்கு நா இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கேங்க சோ அதனால இன்ஜினியரிங் போர் இயர்ஸ் முடிச்சுட்டனா சென்னை இல்ல கோயம்புத்தூர் ரெண்டுல ஏதாச்சு ஒரு ஊருக்கு ஒர்க் போயிருவே
ஓகே ஓகே ஓகே ஓகேங்க
அண்ணனுக்கு இருக்காங்க எல்லா படிச்சு முடிச்சுட்டு அங்கங்கள எல்லா ஒர்க் போறாங்க சோ அதனால அவங்க ஃபுல்லா அவங்கே சேத்து விட்டுருவாங்க ஒர்க் அதனால ஒர்க் எல்லா கவல இல்ல போர் இயர்ஸ் புடிச்சா மட்டு போதுங்க
ஓகே ஓகே ஓகேங்க சேரி இருந்தாலு கவர்மெண்ட் சைட் ஒர்க்ன்னா கொஞ்சோ பரவாயில்லைல
ஆமா எனக்கு எனக்கு மே பி எனக்கு பிரைவேட்ட விட கவரமெண்ட் ஜாப் வேணுனுதா ரொம்ப ஆச
அதுதா அதுதாங்க இல்ல நீங்க ஓகே ஓகே ஓகே அது க்கு ட்ரை பண்ணுங்க அதெல்லா விட்றாதிங்க
சரிங்க
வாய்ப்பு இருந்தா நம்ம அதுக்கு கூட போகலாம் இல்லையா
ஆமாங்க அதெல்லா கவர்மெண்ட்டு இது பிரைவேட் விட கவர்மெண்ட் ஜாப்பே இன்னு மரியாதையா இருக்
ஆமா ஆமா ஆமா பரவாயில்ல இப்படிதா இருக்கணு
அதனால படிச்சட்டு இருக்கேங்க ஹார்டு வொர்க் போட்டுட்டு இருக்கே ஹார்டு வொர்க் கடவுளா பாத் து நல்லதா குடுத்தாரா சந்தோஷமா இருக்கு
கண்டிப்பா உங்களுக்காக நானு ப்ரே பண்ணிக்கிறே ஏன்னா நானு அந்த மாரி சுச்சுவேஷன்ல இருந்து வந்தவ தானே
சேரி ஓகேங்க பாய்
ஆ சேரிங்க
ஆ பாய்